சகோதரி என்ன பண்றீங்க
அ காய் வெட்டலாம்னு காய் எல்லாம் எடுத்து வெச்சிருக்கே என் தோழி நீங்க என் தோழி
நான் சகோதிரி நான் வந்து தம்பி கூட வெளாண்டுட்டு இருக்க சகோதிரி
சரி சரிங்க தோழி சாப்ட்டீங்களா தோழி
அ இல்ல சகோதரி நாங்க இனிமேல்தா சாப்பிடுவோ நீங்க சாப்பிட்டீங்களா
இல்ல தோழி நாங்களோ இனிமே தா தோழி இப்பதா தேனீர் குடித்தேன் அப்புறோ பாத்தீங்க அப்டீன்னா பருப்பு வட பருப்பு வட செஞ்சிருந்தோ தோழி
ஓ செரிங்க சகோதரி நைட்டுக்குங்க சகோதரி சமையல் என்ன நைட்டுக்கு உங்க வீட்ல
ஹலோ
இல்ல நைட் என்ன சமையல் சகோதரி ஆ கேக்குதுங்க சகோதரி உங்குளுக் கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க தோழி கேக்குதுங்கு தோழி
இல்ல சகோதரி உங்க வீட்டல நைட்டுக்கு சமையல் என்னன் கேட்
சமையல் பாத்தீங்ன்னா சப்பாத்தியிங் தோழி அங்கைங்க் தோழி
ஆ இங்க சகோதரி இங்க வந்து இட்லியு தக்காளி குருமாவு பண்ணோ சகோதரி
ஆ சூப்பர்ங்க் தோழி
சமச்சீட்ங்களா இனிமேல் தா
இன்ன மேல் தாங் தோழி சமைக்கணு
சேரிங்
நாங்க சாப்பறது பாத்தீங்க அப்படின்னா ஒம்போது மணி ஆயிருங் தோழி
சேரிங் சகோதரி ஆ நா வந்து பண்ணிட்ட சகோதிரி இன்னைக் கொஞ்சோ தம்பி கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கா அவன் தம்பி கொஞ்சோ பக்கத்து வீட்ல இருந்தான்னா சகோதிரி அன்னச்சி அவன வச்சிட் நம்ம பண்ண முடியாது ம் சொன்னான கொஞ்சோ சீக்கிரமா பண்ணிட்டனா ஆனா நாங்க சாப்ட கொஞ்சோ லேட் ஆயிரு செரி பண்ணி வச்டம்னா கொஞ்சோ நம்ம ஃபிரீயா இருந்துக் இவ அந்த தம்பி கூட அப்புறோ ப்ளே பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்ட சகோதிரி
செரி செரிங்க் தோழி
ஆ
செடியெல்லா இல்ல இல்லைங் தோழி நா திருமணம் ஆ ஆகாத வரைக்கு விட்
ஓ சேரிங்க சகோதிரி
நீங்க செடியெல்லா வீட்லயே வளத்துருவீங்களா தோழி இல்ல கடைல போய் வாங்கிட்டு வருவீங்களா தோழி
ஆ எனக்கு செடி வளக்கணுன் ஆர்வ அதிகமா இருக்கு சகோதிரி ஆனா வந்துட்டு இங்க நா வள வளத்ததுல்ல சகோதிரி ஏன்னா வெளிய வந்து நாய் இருக்குங்களா நா வளக்கணும்னா வெளிய தா நா மண்ணு கொட்டி வளத்தாகணு இங்க வந்து காரு வாசல் இருக்குங்களா முன்னாடி டி ரோஸ் அங்க கொஞ்சோ மண்ணு அந்த வாசலுக்கு பக்கத்துல மண்ணு இருக்கு சகோதிரி நா செரி ரோஸ் செடி தா வாங்கி வளக்கலான் பாத்தே ஆனா அப்புறோ என்னாச்சுனா வந்துட் மண்ண இது நாய் வந்து மண்ண பறிச்சு விடுதா செரி நம்ம செ நம்ம வளத்தாலுமே வந்துட்டு அது வீண் தா நமக்கு அதனால செரின்ட்டு அப்டின் சொல்லி நாங்க வளக்கல சகோதிரி நா எனக்கு வாங்கி வளக்கணுன் ஆச நா ஏதாவது வேணு பூச்செடி மல்லிகப்பூச்செடி கருவேப்பில அந்த மாரிதா சேர் நமக்கு எதாவது தேவைங்குறத மாரிதா சகோதிரி நா வளப்ப நானு மத்தபடி எதாவதுன்னா நம்ம கடையிலே வாய்ங்கிறது
செரிங் தோழி செரிங் தோழி
சகோதிரி உங்களுக்
நான் ஆமாங் தோழி எனக்கு ரொம்ப புடிக்குங் தோழி நாங்க பாத்தீங்னா காய்கறி எல்லாமே பாத்தீங்னா வீட்லயே போட்ருவோங் தோழி கடையிலேல்லா நாங்க காயெல்லா வாங்க மாட்டோங் தோழி எல்லாமே வீட்லியே அறுவட பண்ணிக் போயே தோழி
ஓ நீங்க வந்து விவசாயம் பண்றீங்ளாங் சகோத்
ஆ ஆமாங் தோழி
சேரிங்க சகோதரி அப்ப நீங்க வந்து காய்கறி வந்து நீங்க மார்க்கெட்டுக்கு வந்து ஹோல்சேலா குடுப்பீங்ளா மொத்
இல்லைங் இல்லைங் தோழி நாங்க பாத்தீங்னா வீட்டுக்கு மட்டு போட்டுக்குவோங் தோழி
சேரிங்க சகோதரி அக்கம் பக்கத்துக் இலவசமா குடுப் பீங்ளா காஸ்
நாங்க இலவசமாதாங் தோழி இதுல போய் என்னங் தோழி இர் க்கு நம்ப அவுங்களுக்கு ஒரு காய் குடுத்தா அவங்க நமக்கு ஒரு காய் குடுப்பாங்க
பரவால்லைங் சகோதரி நீங்க நீ எ சகோதரி நீங்க வந்து கிராம சைடு இருக்கீங்ளா
ஆ ஆமாங் தோழி
அதனாலதா சகோதரி உங்களுக்கு இலவசமா நீங்க கொடுக்கன்னு நெனைக்கிறீங்க ஆனா நகரத்து பக்கம் இருக்கவங்க இலவசமாலெ குடுக்க மாட்டாங்க ரொம்ப பழக்க ரொம்ப பழகணுவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு மட்டுந்தா இங்க இலவசம் கொடுப்பாங்க மத்தவங்களா பக்கத்து வீட்டுக்காரங்களுக் கூட அந்த காய்கான மதிப்பு ரேட்டு மதிப்பு சொல்லி வெலைக்கு வித்துருவாங்க
செரிங் செரிங்க தோழி இங்கெல்லா வெலைக்கெல்லா விக்க மாட்டாங்க தோழி எல்லா இலவசம்தாங்க தோழி
அங்கெல்லா மழையெல்லா எப்டி சகோதரி வருதுங்களா
ம் மழையெல்லா வருதுங்க தோழி மழையெல்லா பரவாயில்லைங்க தோழி அங்க மழைங் க தோழி
ஆ ஆமா சகோதரி இங்க நாளு நாளாவே வந்துட்டு ரொம்ப மோடமாதா இருந்துச்சுங்களா மழை வருது ஆனா ரொம்ப மழைன்னு சொல்ல முடியாது கம்மி ஓரளவுக் மீடியமா ம
அ ஆமாங் தோழி இங்கேயு அப் அப்பிடிதாங் தோழி இருக்கு மழை வந்துருது போயிருது பரவாயில்லைங் தோழி அ எல்லாரு நல்லாருக்காங்க தோழி அங்கேயும் தோழி எல்லா நலமாருக்காங்களா தோழி
எல்லாருமே நல்லாருக்காங்க சகோதரி
ஆ செரிங் தோழி செரிங் தோழி
நீங்க சகோதரி வேலைக்கு போறீங்ளா வீட்லதா இருக்கீங்ளா
கே
வீட்டு்லதா இருக்கீங்ளா
தோழி நீங்க தோழி
ஆஹ் நா வீட்டுலதா சார் எனக்கு வந்து கை கொழந்தைங்களா சாகோதரி வெவ் ஒரு வயசு கொழந் இருக்குங்களா இப்போதிக்கு நம்ம எங்கேயு வேலைக்கு போக முடியாது நம்ம செரி தம்பி கொஞ்ச பெருசு பெருசானதுக்கு அப்புறோ போயிக்கலாம்னு விட்டட்டே
ஆமாங்க தோழி கொழந்தைங்களா இருந்தாலே வேல் வெளிய வேலைக்கு போடுறதெல்லா கஷ்டங் தோழி
ஆமா சகோதரி அப்றோ என்ன பண்றதுங்க சகோதரி
நம் மொதல்ல புள்ளைங்கதான தோழி முக்கியோ
கண்டிப்பா சகோதரி
ஆஹ் சேரிங்க தோழி எல்லாருமே விவசாயம் தாங் தோழி
சேரிங் சகோதரி வீட்ல தெரி வன்டாங்களா இல்ல வேல செய்யறாங்களா அவுங்களு உங்களோட
இல்ல இல்லலைங்க தோழி வந்திருப்பாங்க இங்க தோழி ந அவூங்களும் வந்துட்டாங்க இங்க தோழி
சேரி சாகோதரி உங்க கூட பெறந்தவங்க நீங்க நீங்க ஒரே
இல்ல இல்லைங்க தோழி எனக்கு அக்கா தம்பி ஒண்ணுங்க தோழி அக்கா வந்து திருமணம் அக்காக்கு திருமணம் ஆயிட் செரிங் தோழி தம்பி படிச்சுட்டு இருக்காருங்க தோழி நீங்கங் தோழி
நான் வந்துட்டு அன் நா வந்துட்டு என் கூட பிறந்தவங் அண்ணா இருக்காங்க சகோதரி அண்ணாவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சி
சேரிங்க தோழி சேரிங்க சேரிங்க தோழி நைட்டுக்கு டிஃபன் அ நைட்டுக்கு க்கு உணவு சமைச்சாச்சங்களா தோழி
ஆஹ் சமைச்சிட்டே சகோதரி அதான் தம்பி அழகுறான்னு சொல்லி நேரமாவே சமைச்சிட்டே நானு
சேரி சேரிங்க தோழி டைம் கெடைக்கையில நீங்க வேல செஞ்சாதான தோழி
கண்டிப்பா சகோதரி இல்லாடினா விடமாட்டிக்கிறா பண்றதுகு விடமாட்டிக்கிறானா சேர் அப்புறோ பக்கத்து இது வந்து பக் பக்கத்து வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு இருக்குங்கள சகோதரி அந்த அந்த பொண்ணு கிட்ட அவுங்க அவுங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போன்னே அந்த கொழந்த தூக்கி போயிருச்சி தம்பிய சேரி அந்த பொண்ணு வந்து ஹோம் ஒர்க் பண்ற டைம்ல பென்சில் நோட்டு புக் புக்லா எடுத்து விளாண்டுட்டு இருப்பானாட்டுங்குது சகோதரி சேர் அந்த கேப்ல நம்ம வந்து சமைச்சிடலாம்னுட்டு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டே
செரி செரிங்க தோழி
ஆஹ் இன்னு மத்த வேலயிலல்ல அப்டியே இருக்கு சகோதரி இட்லயும் தக்காளி குருமா மட்டும் பண்ணி வச்சிருக்க அப்டியே செரி சாப்ட்டதுக்கு அப்புற எல்லா கிச்சன் எல்லா கிளீன் பண்ணி வீடெல்லாம் கூட்டிகலான்ட்டு விட்டுட்ட நானு
செரி செரிங்க தோழி
ஆஹ் நீங்க என்ன சமைச்சிட்டு எப்பயுங் சகோதிரி சாப்டுவிங் சப்பாத்தி
நா அப்பல்லா இல்லைங்க தோழி ஆஹ் இல்ல இல்ல ஹெல்ப் பண்ணுவாங்கங்க தோழி அவ்ங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்குதோழி சமையல்லா சமைச்சிருவேங்க தோழி வெஜ்ல் அன் ஆஹ் இது வெஜ்ல்லா சமைச்சிருவேங்க தோழி நான்வெஜ் மட் டு நா செய்யமட்
செரிங்க சகோ திரி நீங்க நல்லா சமைப்பீங்களா
ஆஹ் ஓரளவுக்கு சமை சாப்டுற அளவுக்கு சமைப்பேங்க தோழி நல்லல்லா சமைக்க மாட்டே
செரிங்க சகோதிரி
நீங்கங் தோழி
ஆஹ் எனக்கு வந்து சமையல் நா இப்பதா சகோதரி வந்து கத்துக்கிட்டுடே நானு கல்யாணத்துக்கு முன்னாடி நா சமைச்சதே இல்ல சகோதரி நானு இப்பதா வந்துட்டு ஏதோ ஒவ்வொன்னா யூ டுப்ப பாத்து பாத்து சமைக்க சகோதிரி அவ்ளோ
செரி செரிங்க தோழி பரவால்லைங்க தோழி யூடியூப்லயு நல்ல வீடியோஸ் எல்லா வருதுன்னு தோழி அத பாத்து நம்ம பண்ணலே கூட நல்லா இருக்குங்க தோழி நானு அத
ஆமாங்க சகோதரி நா இல்லங்க சகோதரி நா கூட அத பாத்துதா வந்த ரெண் ண்டு முணு எம் டி சால்னா சும்மா புது புது டிஷ் எல்லா ட்ரை பண்ண சகோதரி இந் தம்பிக்கு வந்து ஹெல்தியான ஃபுட்லா பாத்து சமைச்சேன்னா பரவால்ல நல்லாதா சகோதரி இருக்கு அதே மாரி நமக்கு சாட் ஜு பி டி இருக்குல சகோதரி அதுலியுமே நா சில சம் வந்து சில சமயம் நா ஹெல்ப் கேப்பே சகோதரி அதுவுமே நமக்கு வந்து ஹெல்ப் குடுக்கு
செரிங்க தோழி செரிங்க தோழி
அப்டின்னு சொல்லி சொல்லுங்கள அது மாரி கொஞ்சோ கொஞ்சோ நமக்கு டேஸ்டு பேஸ்ஸுமே கொஞ்ச சாப்டவு கொஞ்சோ நல்லா இருக்கு ஏன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டோம்னா அது புடிச்ச சாப் புடிச்ச நிச்சயம தொடர்ந்து செய்வோ புடிக்கலலைன்னா ஒரு தரவையோட நம் விட்ருவோ சகோதரி அவ்ளோதா
செரி செரிங்க சகோதரி பதியு இந்த மெட்டா ஏ ஐ ன்னு ஒண்ணு வந்திருக்குங் தோழி அதுல கேட்டா கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்னா வ எப்டி செய்யறதுன்னு சொல்லி சொல்லுதுங் தோழி சாம்பார் எப்டி வைக்கிறதுன்னு மெட்டா எ ஐ ல சொன்ன கேட்டாலே போதுங்க தோழி அது சூப்பரா சொல்லுதுங் தோழி
ஆமா சகோதரி இருந்தாலு அது இதுல வந்து அதிக நா விரும்பி பாக்க மாட்ட சகோதிரி அதிகமா நா வந்துட்டு மோ அதிகமா நா பாக்கறது என்னனா சகோதரி வந்துட்டு இது யூடியூப்லதா சகோதரி எதுனாலுமே டவுட்டு எதாச்சி ஒரு டிப்ஸ் இதை எப்படி பண்ணலா எதாச்சு நம்ம கிட்ட வந்து ஒரு பொருளில்ல அப்டினா வந்துட்டு இத இது இல்லாம எப்படி நம்ம சமைக்கலா அப்டிங்கிற மாரி யோசிச்சி அத பாத்து நா ச சமைச்சிருவ சகோதரி அப்பிடி எதுமே வரலனா எனக்கு என்ன டிஷ் எனக்கு எது கைக்கு வந்து எந்த பொருளோ போட்டு செஞ்சு அப்டியே உட்ருவ சகோதரி நானு
செரி செரிங் தோழி ஆ இப்ப பாத் திங்க அப்டின்னா நீங்க உப்பு அதிகமா போட்டிங்கன்னு வெச்சுக்கங்க தோழி சமைக்கைல ஆ உருள கெழங்கு ஒண்ணு வெட்டி உள்ள போட் டிங்க அப்டினா உப்பு கமியாயிருங் தோழி
ஆமா சகோதரி ஆனா நிறைய வீட்ல சொல்லிருக்காங்க பட் அது உண்மையா
உண்மைதாங் தோழி உப்பு வந்து நல்லா அப்சர்வ் ப அ உப்பு நல்லா உறிஞ்சுக்குங் தோழி உள்ள கழங்கு
செரிங்க சகோதரி
எதா அதுலையாவ்து அதிகமா போட்டீங்க அப்டின்னா நீங்க உருளக்கழங்கு ஒண்ணு வெட்டி போடுங்க எங் தோழி
சேரிங் சப்போஸ் நம்ம உப்பு வந்து கம்மி இப்ப வெரைட்டி ரைஸ்லா இப்ப கெளர்ன சாப்பாட்லா செய்றோல்ல தகோ சகோதரி அரிசி
ஆமாங் தோழி அதுக்குனா இ தக்காளி சாப்பாடுன்னா கூட போட்லாங் தோழி
இல்லிங் ச தக்காளி சாப்பாடு நம்ம செஞ்சீங்னு வச்சுக்கொ அப்டியே நம்ம டேரெக்ட்டா குக்கர்ல வச்சு பண்ணம் போது அதுக்கு நீங்க உப்பு போட்டாலுமே தூளுப்பு போட்டாலுமே இந்த அரிசியில மேல வந்து தொட்டாலுமே நர நரன்னு இருக்குல்ல சகோதரி நமக்கு
ஆமாங் தோழி அதுக்கு ஆயில் வந்து நீங்க ரொம்ப கம்மியா ஊத்திருப்பீங்க தோழி அதுனால அப்டி வருதுங் தோழி
ஓ சேரி நா மோஸ்ட்லி வந்து ஆயில் கொஞ்சொ கம்மியாதா சகோதரி இல்ல சகோ நா மோஸ்லி ஆயில் கொஞ்சொ கம்மியாதா யூஸ் பண்ணுவ ஏன்னா அ திகமா யூஸ் பண்ணோமுனா யாரு சாப்ட மாட்டாங்களே ஹஸ்பண்ட்லா வந்து கொஞ்சொ சொல்லுவார் அவர்லா கொஞ்சொ ஆயில்லா அதிகமானா தொடக்கூட மாட் டாரு
செரி பெரி தோழி ஆனா நீங்க ஆயில் யூஸ் பண்ணிங்னாவே உங்ளுக்கந் த மேல வந்து வறண்டாருன் துளி
ஓ சேரிங்க சகோதுரி சேரி கண்டிப்பா அடுத்த தரவ நீங்க சொன்ன டிப்ஸ்ஸ நா கண்டிப்பா ஃபாலோ பண்ற நானுர்
செரிங் தோழி செரிங் தோழி ஆயில்லனா கடலெண்ண அப்புற பாத்தீங்க அப்பின்னா தேங்கண்ண இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணுங்கைங் தோழி செக்குல ஆட்டுன எண்னெல்லா
ஆஹ் செக்குன்னு ஆட்ன எண்ண வந்துட்டு நம்ம அந்தளவுக்கு நா போய் செக்குல ஆட்ற எடத்துலதா சகோதரி போய் வா நா வந்து ரீஃபண்ட் ஆயில் இருக்குல்ல சகோதரி
ஆமாங் தோழி ஔ அப்பேங்கிது நீங்க கம்மியாதாங் தோழி ஊ த்துணு
ஆமா சகோதரி இல்ல சகோத் ஆஹ் தே இல்ல சகோத் தேங்காண் இல்லிங் ஆஹ் தேங்காண்ணை வச் சு நெறைய பேருங்க கேரளா சைட்லா உணவு ச இருக்கறாங்க சகோதரி ஆனா அது ஒரு வகையான வந்து குழம்புக்கெல்லா போட்டு டேஸ்ட் நல்லாருக்கு சாகோத்ரி ஆனா நம்ம வந்து இந்த எண்ண சாப் அந்த எண்ண சாப்ட புடிக்கு மா என்னன் தெர்ல சகோதரி நமக்கு
ஆமாங் தோழி ஆமாங் தோழி பட் ஆனா நாங்க அதிக நாங்க கடலெண்ணெய் தாங் தோழி பயன்படுத்துவோ
சேரிங்க தோழி கடலெண்ணதா பயன்படுத்தணு அதா ஒடம்புக்கு நல்லதுன்
ஆமாங் தோழி ஆமாங் தோழி ம் சரிங் தோழி உங்களுடன் நானு பேசினத் து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது தோழி மீண்டும் இன்னொரு தலைப்போட தொடர்பு கொள்ளலாம் தோழி
ஆஹ் கண்டிப்பா சகோதரி நன்றிங் சகோதரி நன்றிங்க நன்றிங்க